ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நலமாருக்கீங்ளா
நா நலவாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நானு நல்லாருக்கே தோழி
ஆ தோழி உங்களுக்கு பின்னாடி கொஞ்சோ வாய்ஸ் கேக்குற மாரி இருக்கு பாத்துக்கோங்க
இல்லெல்ல அங்குட்டு சாப்புட கூப்புறாங்க மணி ஆய்டுச்சுல்ல அதனால
ஓகே நம்ம வந்து இப்போ சுற்றுச்சூழல் பத்தி பேசுவோ
ஆ ஓகே தோழி
ஆ இப்ப வந்து இந்த காலத்துல வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்குறது வந்து நம்மளோட கடமயாரு ப்போ ஏனா இப்போ வீடா இருந்தாலு செரி ஸ்கூலா இருந்தாலு செரி பொது எடமா இருந்தாலு செரி ஏனா நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கிட்டா மட்டு மட்டுந்தா நம்மள் நம்ம வந்து உடல் நலோ வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியு ஏனா நம்ம அந்த மாரி இப்போ வீடு கிட்டன் சொல்லுங்ளே மழ பேஞ்சு வாசல் கிட்ட தண்ணி தேங்கி கெடந்தாலு நம்ம வீட்ட சுற்றி தண்ணி தேங்கி கெடந்தாலு அந்த தண்ணிய வந்து நம்ம வந்து அவுட்டு பண்ற மாரி பொது கால்வாய் வந்து கட்டி விடணு அந்த மாரி இருந்தா மட்டுந்தா கொசுக்களோட கொசு வந்து அதுல முட்ட இட்டு கொசு வந்து பரவாம இருக்கு அது மூலோ நம்ளுக்கு வந்து காலரா நோய் ஆ டெங்கு அந்த மாரி மலேரியா தண்ணி மூலமாவே நம்ளுக் கே நறைய நோய்கள் பரவ நறையா அதிக வாய்ப்பிருக்கு அதனால நம்ம என்ன பண்ணணு எப்பொழுதுமே நம்ம வந்து நம்மள உள்ள இருக்க சு நம்மள வந்து சுத்தமா வச்சுக்கிடணு இன்னொரு விஷியோ சுற்றுப்புறத்தையு சுத்தமா வச்சுக்கிடணு ஒரு பள் ஸ்கூல் ஆசிரியர்கள் வந்து உங்களோட கொழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்லி் குடுக்கணுனா நம்ம சு ஸ்கூல வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கறது மூலமதா நம்ம வந்து சுத்தமான வா ஆரோக்யமா வாழ முடியு அப்டின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கண்டிப்பா கத்து குடுக்கணு
ஓ ஓகேதோழி ஓகேதோழி ஆமா அதுமாரி பண்ணாதா நம்ம மட்டு இல்ல குழந்தைகள் அடுத்து வர்ற ஜென்ரேஷன்மே ஆ ரொம்ப நல்லா அடுத்தடுத்து வரு தோழி ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ தோழி
ஹலோ
கண்டிப்பா
ஏ தோழி நீங்க பேசுறது கேக்கவே இல்ல இப்ப